ஹலோ
ஹலோ
ஆ வணக்கங்க
ஆ வணக்கோ
ம் பாத்தீங்கினா இப்ப கண்டினியூ பண்ணலாங்களா
ஆ கண்டினியூ பண்ணுங்க ம்
ம் இப் பாத்தீங்னா இப்போ இந்த ஐ ஓ டி துறையிலதா பாத்தீங்கனா இதுதா இப்போ அட்வான்ஸா போயிட்ருக்குங்க மத்த துறையில பாத்தி பாத்தீங்னா அதுன்ன ஏதா அட்வான்ஸா போனாலு நம்போ அக்ரிகல்ச்சர் துறையில பாத்தீங்கினா ஐ ஓ டி தா அட்வான்ஸா போயிட்ருக்குங்க
ம் ம் இப்ப வந்துட்டு இந்த மோட்டார் ஆன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் தாண்டி வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா
சஸ்பன்ஸ் ஆய்ருச்சிங்க ஆ நம்போ ஒரு போன்ல இருந்தே ஆக்சஸ் பண்ற அளவு அட்வான்ஸ் ஆகி போச்சுங்க ட்ரூ ஆன்லைன் மூலியமா மொதலே இருந்துச்சிங்க அதுலே ஆட்டோமேட்டடு பண்ணியாச்சிங்க நம்ம டைமிங் செட் பண்ணிட்டா ஃபுல்லாமே அது டெய்லி ரொட்டினே அம் ஆமா இது இப்ப பாத்தீங்னா டெய்லி ரொட்டீனே நாம வந்து கோடிங் பண்ற மாரி ஆய்போச்சி டெய்லி ரொட்டின் நாம எந்திரிச்சி சாயங்கால என்ன வேல செய்யுறோமோ அது மாரி மோட்ரு ஆப் ஆஃப் ஆயி அந்த நேரோ ஆபா ஆனவுனு எந்த நேரா ஆஃப் ஆங்குற குறு கூட எல்லாமே கோடிங் ஆய்போச்சிங்க அந்த அளவுக் அட்வான்ஸ் ஆயிருச்சிங்க ஆட்டோமேட்டிக்கே அதே வேல செய்ற அளவுக்கு ஆகி போச்சிங்க அந்த துறையில அதுல பாத்தீங்ன்னா ச சோலார் கேமரா அப்பறம் பாத்தீங்ன்னா ஏ போர்கள் பப் ஆட்டோமேட்டிக்கா இது பண்றது முதல்ல அதுமே நம்போ ஃபமிலி எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த ஏர் கம்ப்ரஷரு போர்ல போய் எடுத்து தண்ணி எடுத்து கிணத்துல இது பண்ற மாரி இருந்ததுக்கு வந்துங்க ஆட்டோ ஸ்டார்டர்ன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அது பாத்தீங்கன்னா ஸ்டாட்டர்லே குட் பண்ணுவாங்க அதுல வந்து மேனுவல் ஆப்ரோட் பண்றது நம்ம போய் சுவிச் அமுத்னா அது ஓடுங்க அப்பறோ சுவிட்சு ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகுங்க அது வந்து மேனுவலுங்க ஆட்டோமேட்டட் எப்டின்னா ஆ நம்ப ஆட்டோமேட்டட் தா அல்லியே அல்லியோ டி டிஃபரென்ஸி லாக் மார் இய அத ஆண் பண்ணி விட்டோம்னா எ எப் எப்ப கரண்ட் இருக்க அப்பெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குங்க கரண்ட் எப்ப ஆஃப் ஆகுதோ அது ஆஃப் ஆயிருங்க கரண்ட் வந்தா ப ஓ ஒரு நிமிஷோ கழிச்சு அதே ஸ்டார்ட் ஆகி அ அதே ஓட ஆரம்பிச்சிருங்க அத வந்து செட் எப்டியோ இருந்தாங்க இது பாத்தீங்கன்னா பத்து வருஷோ பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க
ஓ சேர் சேர் செரி
இது அப்பவே அட்வான்ஸா இருந்ததுங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ப டைமர் செட் பண்ணிக்கலாங்க அதுலயே
ம் ம்
எத்தன நிமிஷோ ஓடணு எத்தன நிமிஷோ ஆஃப் ஆகனு சொல்லி அது இப்போ ஒரு ஒரு ஒம்பது எட்டு வருஷத்துக்கு வந்ததுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபோன்ல இருந்தே ஆட்டோமேட்டாகிப் போச்சுங்க என்ன இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்லைலா இது இன்னு இம்ப்ளிமெண்ட் பண்லீங்க ஏ காலத்துல இன்னு பியூச்சர் இன்னொரு ஒம்பது பாஞ்சு வருஷத்துக்கு அப்பறோ இம்ப்ளிமெண்ட் பண்ற மாரி இருக்கு
ஓகே ஓகே இப்ப வந்து உங்களுக்கு இதுலயேலா நாட்டு அரியம்போது நம்ப அந்த மாரி கோழி பண்ண பிஸ்னஸ் அந்த மாரியுமே எதாவது ஆரம்பிக்கலாமே ஏ வெளியே போய்ட்டு வேல தேடி கஷ்டப்பட்டுட்டு
நீங்க சொல்றது ரைட் தானுங்க ஆனா இது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுங்க நா வேணா ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணிட்டு நா என்ன பண்ணனாலு யாரு கேக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி வீட்ல இருந்தா எல்லாருமே கேப்பாங்க
வீட்ல இருந்தாலுமே ஒரு நல்ல பிஸ்னனஸ் பண்றோ நல்ல இன்கம்
ஆ அது அப்டி சொன்னா யாருமே நீங்க சொல்றது ரைட்டு தானுங்க ஆனா அதெல்லா இப்ப இப்ப பண்ணா எதும் சொல்ல மேரேஜுக்கு அப்புறோ எது பண்ணாலு யாரு கேட்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி வீட்ல இருக்குற இப்டி பண்ணை எடுத்து பாத்துட்டுருக்குறா அப்டின்னா யாரு குடுக்க மாட்டாங்க
ம் ம்
ஏன்னா இப்போதைக்கு த தற்காலிகத்துக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ப பண்றக்கு முன்னாடி பல வெரிஃபிகேஷன் பேக்ரவுண்ட்ல பண்ணுவாங்க என்ன பண்றா ஏது பண்றாங்க அதெல்லா எனக்கு முன்னாடி தெரியுங்க ஏன்னா அதெல்லா அனுபவ ப இருக்குங்க அக்காவுக்கு பண்றப்போ இன்னு பக்கத்துல அண்ணே அக்கா மச்சான்லா பண்ண போலங்க
ம் ம் அக்காக்கு பண்ணம்போதல்லா ரொம்ப வெரிஃபிகேஷன் பண்ணீங்களோ
ஆமா ஆமாங்க எங்க ஊருக்கு வந்தெல்லா நல்லா வெரிஃபை பண்ணேங்க அவிங்களு இங்க வந்து வெரிஃபை பண்ணாங்க என்னங்க
நீயு வந்தியா ஊருக்கு
ஆ நானு வந்தேங்க
ஓகே ஓகே இருந்தாலு உங்க மாமாவுக்கு ஆல்ரெடி ஒரு பக்கோ உறுதி பேச்சாயி நின்னு போச்சே இருந்தாலு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு குடுத்துட்டீங்களா
அதுவு வெரிஃபை பண்ணேங்க அது என்ன ஏது எந்த ஊரு எல்லாமே வெரிஃபை பண்ணேங்க
அப்பறோ ய ஊரு ஓகே என்ன பிரச்சனைன்னு நீங்க யார் ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க ம் ம்
கேட்டே அது என்ன ஏது இப்டி அப்டின்னாங்க சேரி ஓகே அது முடிஞ்சிருச்சல்ல சேரி நா ஏதா வெரிஃபை பண்லான்னு அப்பறோ பண்ணி உறுதி பண்ணிட்டேங்க
ஓகே ஓகே இருந்தாலு நீங்க மாமாட்ட தான என்ன பிரச்சனைனு கேட்ருப்பீங்க இன்னொரு சைட்ல என்ன பிரச்சனைனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல
அதுக்கப்றோ சொன்னாங்கங்க என்ன ஏது பிரச்சன எப்டின்னு
செரி ஓகே ஓகே ஓகே
ம் ம் அது மாரி இப்ப எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே பல இது சொல்லுவாங்க இப்பியே இவிங்க்ளுக்கு என்னன்னா நம்மளுக்கு இன்கம் வருனு கிராமத்துலியே நம்போ விவசாயம்பண்ணி இத்தன வருது ஆட்டு பண்ண கோழி பண்ண எப்டி தேங்கா பிஸ்னஸ் பண்ணாலுமே அதுல இன் கம் வரதெல்லா கண்ணுக்கு தெரியாதுங்க வீட்ல இருக்றா பண்ணிட்டு பாத்துக்குறே அப்டின்னு ஆருமே என்ன இப்டி பாத்துக்கிட்ருக்ற நாளைக்கு இவன இங்க கட்டி குடுத்தாலு அவங்களு இதே மாரிதா கஷ்டப்படணு நெனைக்கிறாங்க
ம் ம்
அவிங்க இன்கம் யோசி க்கிறதில்லிங்க அதுனால இப்ப வெளியில போய் சம்பாதிச்சிட்ருந்தா அது கம்மியான இன்கம்மா இருந்தாலு எதுக் கேட்டுக்கறதுல்லிங்க
ஆமா எப்டியோ கண்ணு கெட்டாத தூரத்துல இரு
ஆமாங்க வெளியில வெளியூர்லயோ வெளி மாவட்டத்திலியோ இல்ல வெளிய மாநிலத்திலியோ இருந்தாலு எது கேட்டுக்கறது இல்லிங்க வேலைக்கா அப்டியே மேரேஜ் பண்ணிட்டு வெளியிலியே போயி அங்கியே செட்லாயிறலா அப்டின் யோசி க்கிறாங்க ஆனா ஒரு லிமி இதுக்கு மேல நம்ம வெளியிலியே போய் ஓரளவுக்கு இன்கம் எடுத்துட்டம்னா ஒரு ஏஜுக்கு மேலேங்க நம்ப வந்துங்க நம்ளுக் க்கு நம்மளோட சொந்த ஊருக்கு வந்துதா நம்ம எதோ ஒரு பிஸ்னஸ் பண்ற மாறி இருக்கணுங்க ஆம்பள அமீன்
போனாவே வாழ்க்கையே வெறுத்துரு அங்க போய் ஒரு தனிமையான வாழ்க்க
ஆமாங்க
கூட யாரு இருக்க மாட்டாங்க அது வெளி வெளி மாநிலத்துக்கெல்லா போயிட்டா அவங்க பேசுற மொழியு புரியாது
ஆமாமாங்க
எப்படா சொந்த ஊருக்கு ஒரு ரெண் டு நாள் லீவு கெடைக்கு எப்படா ஊருக்கு போவோ அப்டிங்கறத எண்ணிட்டே இருக்கமாரிருக்
அதேதானுங்க எல்லா இப்ப அப்டி போயிட்ருக்குங்க
இருந்தாலுமே சில மக்கள் அத்தா விரும்புறாங்க
ஆமாம அது இல்ல அது ஆமாமா கண்டிப்பாங்க அது பாத்தீங்கன்னா சிட்டியில இருக்ற மக்கள் அது மாரிதா விரும்புறாங்கங்க ஆ ஃபாரின் போய் ஆ அண்டை நாடு போய் செட்டுல் ஆவணும்னுதா நெனைக்கிறாங்கங்க ச
ஆமாமாமா
ம் ம் ஆ நம்ப அப்டி ஆமாங்க
ம் ம்
அதுவா நம்ம மாவட்த்திலியே ஒரு பண்ணையில வாங்கி நாங்க வளத்தி விக்கிறோங்க
ஓ குஞ்சா வாங்கி வளத்தி விக் விக்கிருக்கிறீங்களா ஓகே ஓகே ஓகே என்னனா பியூர் நாட்டுக்கோழி இதா
எல்லாமே கலந்துங்க
ஓகே ஓகே ஓகே அந்த சைடு எல்லா அந்த சண்ட சாவலத்து எல்லா வளர்த்தி விக்கிறாங்களே எங்க வீட்டுக்கார வீட்ல எல்லா ஒரு கோழி எல்லா ரெண்டாயிரோ மூவாயிரத்துக்கெல்லா விக்கிறாங்க
ஆமா அது இது வளர்த்தி விக்கிறீங்கன்னு விற்கிறாங்கங்க நா ரொம்ப அப்டி பண்றது அது ரொம்ப பராமரிக்கணுங்க
ஆமா அது கட்டி போட்டே வச்சிருப்பாங்க ஒரு ஆக்ரோஷமா இருக்க மாரி
ஆமாங்க அது ரொம்ப மெயின்டனன்ஸ் அதிகங்க அப்பது பாத்தீங்கன்னா வாங்கிறவங்க ஆ ஒரு நூறு ரூபா ஐம்பது ரூபா பொரிச்ச கோழி ஒரு ஒரு மாசோ ஆனது
ஓ ஒரு ஒரு குஞ்சு ஐம்பது ரூவாய்கு கெடைக்குதா
ஐம்பது இல்லைங்க நூறு ரூவா இல்ல தொண்ணூறு ரூவா அந்த ரேஞ்சுல நூத்தி பத்து ரூவாய்க்குள்ளிங்க வாங்கிட்டு வந்து வளர்த்தி நாங்க எட ஏத்தி கறிக்கடை கொடுக்கோ
கறி கடைக் குடுத்துடுறது
ஆமாங்க நம்மளுக்கு ஏதா செலவு ஏதா கோவிலுக்கு ஏதா கொண்டு போகணும்ன்னா அரசு போடணும்னா அதுக்கு போட்டுக்கதுங்க
ம் ம் எப்டி இந்த காக்கா காக்கா கீறிட்டு இருந்ததுல எப்டி பாதுகாக்கிறீங்க
அதுக்கெல்லா வள போட்டுருக்குங்க அதுக்குள்ள வுட்டு வளர்த்திக்கறதுங்க அப்புறோ டே டைம்ல நீ கூட்டுருக்குறதுங்க
இருந்தாலு ஒரு ஆள் பாத்துட்டே இருக்கு நீக்குர டைம்ல
ஆமா ஆமாங்க பாக்கனு கூட இல்லைங்க அது வளக்குள்ள அது பாட்டுக்கு இருக்குங்க
ம்
அப்புறோ அத பாதுகாக்குறதுக்கு நாய் இருக்குங்க
ம்
அத வுட்டு பாதுகாதுக்குங்க
ஓகே ஓகே இப்ப ஆத்தா ஏதாது வேல பாப்பாங்களா சின்ன சின்ன வேலையல்லா
ஆத்தா மொதல்ல அதெல்லா முதல்ல பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறோ ஈக்குமாரு உரிச்சுட்டு இருந்தாங்க அப்புறோ அது உரிக்க வேண்டா அதுலயுமே அந்த அது உரிக்கிறப்ப அதுல இருக்கிற பவுடர் எல்லா மூக்குல போய் கொஞ்சோ நச்சுத் தன்மையா ஆவுது அது அவங்களுக்கு சளி தொந்தரவு அது இதுன்னு இருந்ததுங்க அப்புறோ வேண்டான்னு சொல்லி அப்புறோ அவங்களுக்கு ஆ வேண்டானு ரெஸ்ட் எடுக்க சொல்லியாச்சுங்க
செரி செரி இப்ப வந்துட்டு உங்க வீட்ல மட்டுமே தா இருப்பாங்களா இல்ல அங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு சாப் சாப்புறது
ஆ அது எங்க சித்தப்பா வீட்டுலதா இருக்காங்க அங்க எங்க வீடு இருக்குதுங்க ஆத்தாலுக்குங்க ஆஹ
ஓ அவங்களே சமைச்சு சாப்ட்டுப்பாங்க
இல்ல இல்ல சாப்பாடு மட்டு பண்ணிக்குவாங்க கொழம்பு மாத்தி மாத்தி ஒரு நாள் வுட்டு ஒரு நாள் நாங்க அவிங்க அப்டி குடுத்துட்றதுங்க
ம் அது ஒரு மாச அவுங்க ஒரு மாச இவுங்கன்னா கூட கணக்கு தெரியு ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னா
ஒரு நாள் விட்டு ஒரு நாளு கொழம்பு மட்டுங்க ரெண்டு வேலைக்குங்க காலையிலிம் நைட்டு மட்டுங்க நைட்டு டா டிஃபன் ஐட்ட வேண்டி குடுத்துறதுங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுங்க குழம்பு மட்டு கொண்டு குடுத்துறாங்க
ஓ சேரி சேரி சரி
அவுங்களுக்கு தனியா போர் அடிக்கதா வீட்ல
அதுல பக்கத்துல ஏ ஆத்தா இருக்காங்க இன்னொரு ஆத்தா பெரித்தாயி எங்க அம்மா இருக்காங்க ஆமாங்க
செஸ் செரி செரி உ
அண்ண தம்பி மூணு பேருங்க பெரியப்பா சித்தப்பா இருக்காங்க எனக்கு
ஓ அதிகமா அவுங்க சித்தப்பா வீட்ட பத்திதா அக்கா சொல்லிருக்காங்க
சேரி சேரி சரிங்க அவ்ளோ கூட்டு குடும்பமா இருந்தாங்க ஆ சரி ஓகேங்க நன்றிங்க
ஆ நன்றி
ம்